ஹாய் சார் எப்டி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் சார் என்ன சார் வந்து தோட் சொல்லுங்க என் என்னங் சார் ஆ முடிஞ்சுது சார் டின்னர் எல்லா முடிஞ்சுதுங்க டின்னர் முடிஞ்சு ஒன் அவர் ஆயிடுச்சு ஒன் ஹவருக்கு முன்னாடியே சாப்ட்டோ
ஆ ஆ
ம் நீங்க சார் உங்கிட் நல்லா சாப்ட்டீங்ளா
நானு பாப்பா சாப்ட்டோங்க சார் இன்னு ஒய்ஃப் அம்மாலா சாப்புல சாப்டுவாங்க இனிமேல்தா
ரொம்ப லேட்டா தூங்குவாங்க போலருக்கு
ஆமாங் சார் எப்டியு பன்னெண்ற பன்னெண்டு மணி ஆய்டுதுங்க சா
ம் மார்னிங் எத்தன மணிக்கு சார் எஞ்சிருக்குவாங்க எல்லா
அம்மா நானு அ ஒரு ஆறு மணிக்கு எழுந்துருவோங்க ஒய்ஃப் ஒரு ஏழு மணிக்கு வருவாங்க
ப்டி சார் முடியுது அது அவ்ளோ சீக்கிரமா தூ லேட்டா தூங்கிட்டு சீக்கரமா
ஆமாங் சார் ஒரு நாள் ஒவ்வொரு நாள் இன்னைக்குல்லா நா அஞ்சரைக்கே எழுந்துட்டேங்க சார்
ஓ கொஞ்சொ நல்லா தூங்க சொல்லுங்க சார் அம்மாவ
ஆமாமா அவங்க ஒரு நாள் தூங்குறாங்க ஒரு நாள் சீக்கிரோ எழுந்தர்ராங்க கால்ல சமைக்கணு
ம் ம்
செரி அப்பா வேலைக்கு போறாரு அவருக் சாப்பாடு குடுத்
ஓஹோ ஓ ஆமா ஆமா அப்பாவுக்கு சமைக ஓ செ செஞ்சு குடுத் துடுறீங்களா ஓகே ஓகே அ அப்போ அப்
தாரு ஒரு நாள் ஒவ்வொரு நாள் மட்டுந்தா எடுத்துட்டு போறதில்ல இல்லைங்க அவரு பத்தர ஆகு வரத்துக்கு பதத் பத்தே முக்கால் பதினோரு மணி
போறார் போல இருக்குங்க சார் இங்க பக்கமா எங்கயாவ்து செஞ்சாருன்னா அவர் ஹெல்த்துக்கு நல்லா இருக்குல்ல ட்ராவல் எல்லா வே
ஆமாங்க இங்க ரொம்ப ஹெவி காம்படிஷனா இருக்குங்களா நாங்க இருக்குற ஏரியால அவருகிட்ட வேல செஞ்ச பசங்க எல்லா இப்போ இவருக்கு ஆப்போசிட்லே எல்லா சாப் வச்ட்டாங்க அ இவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு இவருக்கு அடிவாங்குற மாரி எல்லாமே அவங்களே ஒரு சொந்த தொழில் வச்சுட்ட மாரி அதனால இப்ப எதுக்குமே வேல கெடைக்கற்து இல்ல
அது என்ன தொழிலுங் சார் அப்பா என்ன தொழில் பண்றாருங்க
அவரு சீட் தைக்கிறாருங்க இந்த பஸ்ஸுக்கு காருக்கு ஆ அந்த சீட் தைக்கிற ஒர்க்குதாங்க அதனால இப்ப நெறைய காம்படிஷன்ன்றனால வேற ஒரு ஊர்ல வெச்சிருக்காருங்க
ஓகே அவரும் அங்க தனியா கட வச்சிட்டு இருக்காருங்களா இல்ல
ஆமா கடதா வச்சிருக்காரு கட வச்சு கூட ஒரு ரெண்டு பசங்க ஒர்க் பண்றானுங்க
ஓகே ஓகே நா
ஆ அங்க கொஞ்சொ பெட்டரு அப்டின்றனால சர் அங்க போயிட்டு வராரு
ம் பரவால்லைங்களாமா அவருக்கு பிசினஸ் எல்லா நல்லா போதுங்களா
பரவால்லைங்க அங்க பரவால்லைங்க என கொஞ்சொ கொஞ்சொ அலச்சல் தாங்க
ம் ம் ம்
சொன்ன மாரி ஹெல்த்துக்குதா கொஞ்சொ இது
ஆமா டிரவல்ல தவிர்த்துட்டா நல்லதுங் சார் அங்கங்க போய்ட்டு வந்துட்டு சேரி செரி இன்னு பத்தர மணி ஆகுங்களா அதுக்கப்புறோ வந்து அவரு சாப்ட்டு தூங்குறதுக்கு
ஆமாங்க எப்டி கொ நேர வந்து பாப்பா கிட்ட வெளாடுவாரு ஒரு ஹப் அன்வர் வெளாடிட்டு அப்புறமா சாப்புட்டு படுக்கவே பன்னெண்டு மணி ஆயிடு ஒரு அவங்க பன்னெண்டு மணி படிக்கிற பின்னாடி பாப்பாவ ஒரு தூங்க மாட்டா திரும் ஓடி வந்துருவா
ம் ம் ம்
இங்க தூங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு பணடே கால் ஆயிடுங்க
ம் ம் இதேதா போது டெய்லியு
ஆமா ஆமாங்க ஒவ்வொரு நாள் நல்லா தூங்கிருந்தா அவர் ப பத்து மணிக்கு ஒம்போதரைக்குலா தூங்கிட்டுதா இருந்தா நடுல உடம் செரி போய் திரும் பழைய மாரி பன்னெண்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு தூங்க
ம் சரி சரிங்க நம்மோ பசங்கல்லா பெரச்சன இல்ல சார் தூங்கிடுவாங்க தூக்கத்துல எல்லா வந்து அவங்கள அட்சிக்க ஆள் இல்ல
பரவாயில்லைங்களே ம்
பொண்ணு எல்லா பாத்தீங்கனா
ம்
அறைய ஒரு விட்ட இப்போ ஒரு டூவல் ஹவர்ஸ் தூங்குவாங்க
ஆஹ
ம் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டா எங்க பாப்பா
பரவாயில்ல பரவாயில்ல சண்டேஸ்ல சார்
என்னங் சார் சண்டேஸ்லா ஆமா ஆமா அதெல்லா அது சண்டேஸ்ல கொஞ்சோ சீக்கிரமா எழுந்துடுவாங்க
ஆ எல்லா பசங்களு அததாங் சார் ச
வீட்ல இருக்கும்போது ஆறு மணிக்கு எழுந்தரா சண்டே மத்த நாள்ள ஏழ் மணிக் எழு ப்னாலு எழ மாட்டாங்க அந்த நாள்ள மட்டு குயிக்கா எழுந்துருவா
செரி செரிங்க சார்
ம் சரி சரி
அது பசங்களுக்கே இருக்கிற ஒரு இதுதா அந்த சண்டேனாலே ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது அ நம்ம வீட்லதா இருக்க போறோ விளாட போறோ அப்டிந்தனா அந்த சீக்கிரோ முழிப்பு வந்துரு அவுங்ளுக்கு
நாம அன்னைக்கு தூங்கலான் நெனைப்போ ஆனா அவுங்க எழுந்துருவாங்க அன்னைக்குதா
ஆமா ஆமாங்க
ம் ம் ம் ஆட்டம் போட்டுட்டு எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகு நாங்க பிளான் பண்ணி தூங்குவோ இன்னைக்கு காலைல ஒரு சண்டேனா ஒரு எயிட் ஓ கிளாக் எழுந்தர்லா அப்டின்னு மேடம் ஆறு மணிக்கா வந்துட்டு என் தூக்கோ வர்ல எனக்கு தூக்கோ வர்லன்னு ஆரம்பிச்சிருவாங்க
ம்
ம் சரி சரி ம் தம்பி பிரச்சன இல்ல தம்பியு அவனு கொஞ்சோ ஓரளவுக்கு தூங்கிறாங்க சார் ம் சாப்பாடு தா ஒழுங்க எடுத்தது இல்லைங்க இந்த ஸ்வீட் எல்லா சாப்ட ஆரம்பிச்சுட்டாங்களா கொஞ்சோ சாப்பாடு எடுத்துக்க மாட்றாங்க இந்த பங்க்ஷன் எது போறம் பாருங்க நல்லா அங்க ஸ்வீட் சாப்ட கத்துக்கிட்டா ம் அது அது ஸ்வீட் சாப்ட்ட ஒன்னே இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சோ எடுத்துக்க மாட்றாங்க அதா என்ன பண்றதுன்னு தெரில ஸ்வீட்டு கண்ல காட்டக்கூடாதுங்க கண்ல பாத்தான்னா முடிஞ்சிச்சு ம்
எங்க பாப்பாக்குமே ஸ்வீட் நெறயா குடுத்து தா ரொம்ப அடோ பிடிக்கிறாங்க நா எங்கயா போய் நாங்க குடுக்கலான்னா கூட பக்கத்து வீட்ல அக்கம் பக்கம் போய் சாப்ட்டு வந்துர்றாங்க
ம்
பாருங்க சாப்டதுனால ஒரு மூணு நாள திரும்பி சளி லைட்டா உங்ககிட்ட தா
செரிங்க
சேரி சளி என்னன்னா சீக்கிரோ பிடிச்சிருது சரி பண்றதுதா ரொம்ப கஷ்
ஆமா ஆமாங்க இந்த காலத்துல சளி எல்லா ரொம்ப கஷ்டோ சரி பண்ணணுன்னா வந்துச்சுன்னா ஒன் வீக் பாவோ பசங்கள ஒரு வழி பண்ணிட்டு போயிடுங்க நாம எவ்வளோதா இதுவா இருந்தாலுமே இது எப் எப்டியாது வந்துருதுங்க சளி சளி ஜூரோ அப்டின்னு சொல்லிட்டு அடிக்கடி இம்முனிட்டி கம்மி போல இருக்கு நம் சாப் ஃபுட்டே சரியில்லேலங்க நம்ம குடுக்குற ஃபுட்டு இம்முனிட்டி ப்ராப்ளம் பிளஸ் உங்களுக்கெல்லா அதனால ஈஸியா வந்து எது வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துருதுங்க ஏ பையனுக்கு அடிக்கடி ஃபீவர் வரு அவனுக்கு டயேரியா வரு ஃபீவரு இதுதா அவனுக்கு தொல்லயே
ஆஹ ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க கொழந்தைங்களுக்கு காய்ச்சல் வர வரதா இம்முனிட் டி அதிகமாகு நல்லது தா அப்டின்றாங்க சளிபிடிச்சா
ம் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போயி சின்னா நல்லா இருக்குங்க சார் ஆனா வீக் வாரக்கணக்குல இருக்குறதுதா கஷ்டமா இருக்கு
ரொம்ப கஷ்டந்தா சார்
அதா கொஞ்சோ கொஞ்சமா ஸ்வீட்ட தா அவனுக்கு எப்டியாவது கண்ட்ரோல் பண்ணணுங்க அதுக்குதா ட்ரை பண்ணனு ஸ்வீட்டு சாப்டுறதுதா பிரச்சன அவனுக்கு
நமக்கு என்ன ஒரு பெரியவங்களுக்குனா கூட பரவாயில்லைங்க சார் கொழந்தைங்களுக்குல்லா வந்துச்சுன்னா அவங்களால சொல்லவு முடியாது அந்த டயர்ட்னஸ் எப்டி இருக்குன்னு பாவோ
ம்
அதா கொழந்தைய நல்லா பத்தரமா பாத்துக்கணு
வீட்ல ஏதாது பெட் ஏதாது வளக்குறீங்களா சார்
வீட்ல அதெல்லா எதுவுமே இல்லங்க சார் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஏ ஒய்ஃப்க்கு பூனைய பாத்தா பல்லிய பாத்தா கூட பயந்துட்டு ஓடிடுவா ஆமாங்க சார் கரப்பா பூச்சி வந்தாவே கால தூக்கிட்டு பெட் மேல ஏறிடுவா
ம் ம் அப்ப எங்க வீட்லல்லா வந்தீங்கன்னா நீங்க கரப்பாபூச்சில தா சார் வாழணு எங்க வீடு மாரி எல்லா இருந்தா ஆமா கரப்பாபூச்சி எங்களோட ஃப்ரெண்டு மாரி அடிக்கடி மீட் பண்ணிணே இருப்போ அவன ம் ம் நறைய பொருள் இருக்கு நறை நறைய பொருள் இருக்கறதுனால ஒரு சில பொருளெல்லா அதிகமா யூஸ் பண்ணவே மாட்டோ பாருங்க அத அப்டியே இருக்கறதுல பாத்தீங்கன்னா அப்டியே குட்டி போ முட்ட வச்சு குட்டி போட்ருதுங்க நறைய போட்ருக்கு நாலா அப்பப்ப கிளீன் பண்ணேருப்போ
ம்
இருந்தாலு முடியர்தில்லைங்க கொஞ்சோ திங்ஸ் எல்லா கொறைக்கணு வீட்ல தேவையில்லாத திங்ஸ் எல்லா கொஞ்சோ ஊருக்கு அம்ச்சுட்டோம்னா ஏத்தி அதனால தாங்க பெரிய இது
நாங்க பழைய வீட்ல இருக்கு போது அப்டிதா கரப்பா பூச்சி ஃபுல்லா வந்துட்டு வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட்டாயிச்சு
ம்
என்ன மருந்து அடிச்சாலு பெயிண்ட் அடிச்சாலு எதுமே சரியா கேக்கல அது
ம்
நாங்கப்றோ கடைசில வீடே மாத்தன பின்னாடிதா அப்பயு கொஞ்ச கொஞ்சொ இருந்தது பொருட்கள்ல இருந்தது அப்போ சாகடிச் ட்டோ இந்த வீட்ல எது இல்ல என்னன்னா இப்ப நாங்க இருக்கற எடத்துல பூரான் தாங்க அதிகமாருக்கு பக்கத்துலலா கொஞ்சோ வெட்ட வெளியா இருக்கனால
ம் நீங்க மாடி மேல இருக்கீங்களா கீழ கீழ இருக்கீங்களா
கீழ கீழ தாங்க கிரௌண்ட் ஃப்ளோர்ல இருக்கோ அது இல்லாமே அந்த ட்ரைனேஜ் வழியா வந்துருது
நாங்க மாடி மேல இருப்போ சார் எங்களுக்கே பூரானெல்லா வந்துச்சு ஒரு டைம் வீட்ல வந்து அவுங் அவுங்கள கடிச்சிருச்சு எங்க வீட்ல
ஆ
ஆ பூரானெல்லா கடிச்சிருச்சுங்க
என்னயுமே கடிச்சிருச்சுங்க விடிய காத்தால்ல ஒரு மூன்ற மணிக் கடிச்சு அந்த நேரத்துல போய்ட்டு ஆஸ்பிட்டலுக்கு எங்கம்மா கூப்ட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோ
ம் ம்
அது நல்லா பெருசா கருப்பா இருந்ததுங்களா சரி ஒரு வேல வெஷோ அதிகமாருக்குமோன் பயந்துட் ‌தா போய்ட்டு வந்தது கொஞ்சோ இல்ல போற த்துக்கு முன் லைட்டா தா இச்சிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்றோ இன்ஜெக்ஷன் போட்டு வன்ட்டோங்க
சேரி சேரி செரிங்க நாங்க எங்க நாங்க எங்க வீட்லரு பெட்டெல்லா வளக்கறதுல இல்ல சார் ஊர்லருக்கு பெட்டு எல்லாமேரு நாய் இருக்கு ஆடு இருக்கு மாடு எல்லாமே வளப்பாங்க ஆமாங்க நல்லாருக்கு ஊருக்கு போனா அதுங்க கூட அப்டியே டைம் ஸ்பெண்ட் பண்ணம்னா கொஞ்சோ சந்தோஷமா இருக்குங்க
பரவால்ல விடுங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க அதா அது இது பண்றதுக்காக தா கரப்பாம் பூச்சி வளத்துட்ருக்கீங்கல்ல
ஆமாமாங்க அது வளத்தோம்னா அய்யோ எது சைடே எஃபெக்ட் இல்லங்க மாடேல்லா ஆடெல்லா சொல்றேங்க இதுதா என்ன பண்றதுங்க ந சாப்புற பொருள்ல ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா பால்லெல்லா கூட விழுந்துருதுங்க
ஆமாங்க ரொம்ப கஷ்டோ
ம் ம் இன்னு உஷாராருக்கணு ஆமா ஆமாணே கண்டிப்பா அ
ச்ச வச்ச சொம்புல வந்து ஏறு ப்பா நா தா நைட் டைம்ல தண்ணி தாகமேன் குடிக்கலான் போவா சொம்பு ஃபு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குங்க அத பாத்தாவே தண்ணி குடிக்கிற ஆசையே போய்டு நமக்கு
ம் அத கொஞ்ச கொஞ்சமா கொறச்சிட்டு இருக்கே அப்ப கூட முடியலைங்க திங்ஸு கொஞ்ச ஏத்தி அனும்ச்ட்டன்னா சரியா போயிடு பாக்கலா
சேரி சேரிங்க சார் அப்டி அப்டியே ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்து க்ளீன் பண்ட்டே இருங்க
ஆமாம்மாம்மா
ஆமா அதுக்கான மருந்து போட்டா கூட சாவறதா இல்லைங்க சார் இது
என்ன பண்றதுங்க ஒர்த்த நா என்ன பண்றது க்ளீன் பண்றதுக்கு முடியுறது இல்லைங்க
ஆமாங்க சேரி பாத்து பண்ணுங்க
ஓகே சார் சேரி பாக்கலாங்க சார் ஆ அப்ற பாக்லா ஓகே ஆ